தோழி
ஹலோ ஆ வணக்கம்மா ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது கேக்குது தோழி
நா நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி எங்க தோழி இந்த நகரத்துல வாயழ்ந்துட்டு நகர வாழ்க்கைய பாத்தாலே ஒரே வெறுப் பாருக்கு அ
ஏ தோழி நல்லாதானே இருக்கு தோழி அ
இல்ல தோழி கிராமங்கள்ல வந்து நல்லா இருக்கு தோழி நாங்கல்லா அங்கதான வளந்தோ அங்க பாத்தீங்கனா கிராமங்கள் ல மாடு ஆடு கோழி காலைல வேலைக்கு போறது இப்ப எங்க தாத்தால்லா பாத்தீங்கன்னா அப்பல்லா அந்த காலைலயே போய் உழுவுனோ அதுக்கெல்லா போய் அந்த உழுவர்த எடுத்துட்டு போய்ட்டு மாடுகள ஓட்டிட்டு போய்ட்டு நலத்த உழுந்துட்டு அப்றமா அதுக்கு தண்ணி பாய்ச்சி ஆ அந்த மாரில்லா பண்ணுவாங்க தோழி நல்லா ஜாலியா இருக்கு காலைல ஏழ்ந்தா மாட போய் ஓட்டி போய் விடுறது அத போய் ஈவ்னிங்கா ஓட்டி விட்டுட்டு வர்றது எவ்ளோ வேலைகள் தோழி அங்க ஆனா ஒரு ஹப்பினஸ்ஸா இருக் போ ஜாலியா இருப்போ ஆனா இங்கெல்லா பாருங்க நகரத் த்துல உள்ளவேதா இருக்கணு உள்ளவேதா எது இருந்தாலு நடக்கணு ஆமா இப்போ மாடுகங்களுக்குலா நம்ப இங்க பாத்தீங்கனா மாடுங்க எங்கன தா புல்லு இருந்தா எங் வீட்லலா எங்கனா ப்ளாஸ்டிக்கி எதனா சாப்ட்டுறது ஆனா அங்க அ மாடுங்களுக்காக தனியாவே அது மாட்டுக்கு அந்த கஞ்சி ஆக்குவாங்க கஞ்சி ஆக்கி அத ஊத்துவாங்க அந்த மாடுங்க அதுதா குடிக்குங்க போய் புல் வெளில போய் புல்ல எல்லா மேஞ்சிட்டு வருங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கு தோழி அங்கல்லா
ஆமா தோழி இப்போ பாருங்க அவ்ளோல்லா பாக்கறதே இல்ல தோழி ஆடு மாடு கோழி
ஆ அந்த அந்த மாட்ல இருந்து வர பால நம்ப குடிக்க சொல்லோ ரொம்ப ஹெல்த்தியா இருப்போ ஆனா இங்க பாருங்க நம்ம பக்கெட் பால் தா வாங்கி குடிக்கிறோ
ஆமாத்
பவுடரு கலக்குறாங்க கலப்படோ பண்றாங்க அதெல்லா நம்ப எங்க தோழி கேக்குறது நீங்க எங்கனா கிராமத்துக் போய்ருக்கீங்களா
இல்ல தோழி கேட் கேள்விப்பட்ருக்க இப்டியெல்லா இருப்பாங்க டீன்னு
ஆ
நா போனதில்ல போணுன் ஆச ஆனா சிச்சுவேஷன் அப்டி கெடைக்கல ஒரு தாட்டி கூட அதா கேள்விப்பட்ருப்ப காலைல ஏஞ் ச்சி அஞ்சி மணிக்கெல்லா குளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு எல்லாருமே றமா சமச்சிட்டு சாப்ட்டு வேலைக்கெல்லா கெளம்பிடுவாங்க ஏழு மணிக் கெல்லா போய்ட்டு அங்க வந்து விவசா அத வேலல்லா பாத்துட்டு
ம் அதுதா தோழி நல்லா இருக்கு இப்போ அவங்க காலைல போய்றாங்களா இப்ப அவங்க சாப்பாட்டு வந்து நம்ம எத்துட்டு போய் வீட் ல செஞ்சிட்டாங்கன்னா நம்ப எத்தின்னு போய் அவங்களுக்கு குடுத்துட்டு வரணு அவங்க சாப்ட்டு முடிச்சிட்டு அது குடுத்தாங்கன்னா நம்ம ரிட்டன் எட்த்துட்டு வருவோ அங்கேயே எதனா வேல இந்தா சொன்னா கூட நம்ம எதனா அது போட்டு செய்வோ நம்ப நறைய ந நறைய நல்லா இருக்கு தோழி நம்ம வேல செஞ்சுட்டு அங்க இருந்து வர சொல்ல அந்த களைப்பே தெரியாது நல்லா ஜாலியா இருக்கு அது வேலை செய்யற்துக்கே நம்மளுக்
ம்
எங்க தோழி இங்க நம்ம வீட்டு வேல செய்யதா நம்பளுக்
எனக்கு ரொம்ப ஆச எனக்கு எங்கேயாச்சு போணு அங்கல்லா வில்லேஜ்ல போணு அப்டின்னு ஏன்னா பம்பு செட் த்துல எல்லா குளிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூடல்லா பேசிட்டு இருப்பாங்க நடந்தே போவாங்க
ம் நல்லா போய்ட்டு பம் செட்ல தண்ணி விட்டுட்டு நல்லா உக்காஞ்சி குளிச் வச்சிட்டு அந்த தண்ணில வந்தோன்னா அவ்ளோ சுகமா இருக்கு தோழி அது அத எல்லா ஒரு காலோ தோழி அதெல்லா
அல்லாமே பேசிட்டே போவாங்க அங்க போய்ட்டு குளிச்சிட்டு பேசிட்டு
குளிச்சிட்டு டக்குன்னு மாங்கா மரோஇந்தா மாங்கா அடிச்சு அங்கேயே சாப்டுட்டு உக்காஞ்சிட்டு தண்ணி கூட அங்க அந்த கெணத்து தண்ணி தா குடிப்போ ஆ தோழி நாங்க
ஓ
அவ்ளோ நா அருமையா இருக்கு கெணத்து தண்ணி
அது கிளீனா இருக்கு அப்பல்லா
க்ளீன்னா இருக்கு ஏன்னா பயிருக்கு விட்றாங்கல்ல அந்த தண்ணி மோட்டாரு அது நம்புள்து தான நம்ப அது சுத்தமா க்ளீன் பண்ணிதா இருக்கு அந்த தண்ணிதா குடிப்போ அதுலயே குளிச்சிட்டு அங்கயே மாங்கால பரிச்சி சாப்ட்டுட்டு பலா பழோலா இருக்கு எங்க இதுவுல்ல அந்த பலாப்பழோ அங்கயே அது என்ன பழுத்து இருக்கா அப்டின்னு பாத்து எங்க எங்க மாமா பசங்கல்லா‌ அத பிச்சி எடுத்துட்டு வந்து
ஆ
தருவாங்க சாப்டுவோ அவ்ளோ நல்லா இருக்கு
கேக்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போனும் போல ஆசையா இருக்கு தோழி
ஆமா ஆமா தோழி நல்
அது இல்லாம பசங்கல்லா சின்ன சின்ன பசங்க வந்து ஊஞ்சல்ல விளையாடுவாங்க
அதேதா தோழி அந்த மாமரத்துல ஊஞ்சல் கட்டிடுவோ நாங்க ஊஞ்சல் கட்டிட்டோன்னா போய்ட்டு அதுல போய் விளாடிட்டு இருப்போ நல்லா எகிரி குச்சின்னு கொஞ்ச கொஞ்ச நேரோ எல்லா இடத்திலயுமே ஊஞ்சல் கட்டிட்டு விளாடிட்டு இருப்போ நாங்க பாட்டுக்கு விளையாடிகிட்டு ஜாலியா ஓடி புச்சி விளையாடுறது ஒரே ஒரு ஒரு இதுவா இருக்கு தோழி இப்போ பன மரோ இருக்குமா அங்க பனங்கா இப்ப சப்போஸ் பசி எடுக்குதுன்னா வீட்டுக்கு சடன்னா போ முல்லன்னா கூட பண மரத் தல ஏரி பா பசங்க வந்து பணம் பணங்கா பெரிச்சி அத வெட்டி குடுப்பாங்க நாங்க அங்கே சாப் ட்டு அங்கே போட்டு வருவோ
அதெல்லா ஜாலியா இருக்கு கேக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு கண்டிப்பா எப்பயாச்சு போவ கேட்ருக்க அப்புறமா அது கழ்கப்பை இதெல்லா இருக்குல்ல அதெல்லா எடுப்பாங்களா சின்ன சின்ன பசங்களே வந்து கூட பண்ணுவாங்ளா
ஆ அவுங்களோ எல்லாருமே பண்ணுவாங்க தோழி ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பாக்குறாங்களா ஆமா ஆமா தோழி அது ஒன்னா பிரிச்சாங்கல்ல அது பிரி க்க சொல்ல அவுங்களுக்கு கொஞ்சோ தரணுல்ல அதனால தருவாங்க தோழி அதெல்லா தன்னாங்கன்னா அவுங்க அத ம் அவுங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு ம் அ ம்
கோ
ஆமா தோழி இப்ப கலக்கல பிரிக்கிறோ னா அந்த கலக்காவு வந்து நாங்க வீட்டுக்கு தேவையான அளவு எண்ண ஆடி வச்சுப்போ அதுல எண்ணெ வந்து நாங்க வெளிய வாங்க மாட்டோ எண்ணெ ஆடி வ ச்சினு அதே சமயலுக்கு யூஸ் பண்ணி போ நாங்க அதே மா தா தேங்கா எண்ண ம் தேங்கா மரோல்லா இருந்ச்சின்னா தேங்கா அது பிரிச்சி அத காய வெச்சி எண்ணைக்கெல்லா அத வெச்சிக்கினு தேவையான அளவ் வீட்டுக்கு தேவையான அளவ் எல்லாத்தையு வெச்சிட் டு மிச்சதெல்லா நாங் வந்து சேல் பண்ணிடுவோ அந்த மார் தா தோழி இப்ப அரிசி கூட ப் வெளய வெ ச்சோன்னா நாங்க அரிசி மூட்ட தேவையான அரிசி மூட்ட வடு வ இப்ப போட்றளவுக்கு ஒரு நால் மாசத்துக் எவ்வளோ வேணுமோ அது வரிக்கு எடுத்து வெச்சிட்டு மிச் சத நாங்க வந்து சேல் பண்ணீடுவோ அந்த மார் தா பண்ணுவோ தோழி எதுவு நாங் வெளிய வாங்க மாட்டோ
ஆனா நல்லாதா இருக்கு அது வந்து பண்றது வந்து ஹெல்த்தியா தா இருக்கு தோழி ஏனா நாம்ளே பாத்து நாம்ளே செஞ்சுக்குறோ அப்டினு ஆ எனக் ஒர் டவுட்டு தோழி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எண்ண செய்வாங்க அப்டினு கல்லக்கா வந்து காய வெப்பாங்கல்ல உரிச்சிட்டு
ஆமா தோழி காய வெச்சிட்ணு அது நல்லா காய வெச்சிட்டு உரிச்சிட்டு அத பொடைப்பாங்க ஏனா மண்ணல்லா இருக்குல்ல மண்லர்ந்து வர்துல்ல உரிக்க சொல்ல நறைய மண் பொடச்சிட்டு அத நல்
விட்டு கொஞ்ச நேரோ வெயில்ல போட்டுட்டு நல்லா உரிச்சிருவாங்க
நல்லா காய வெச்சிடுவாங்க தோழி அது கலகலன் ஆய்டு அத உரிச்சி பொடச்சிட்டு நம்ம செக்காட்ற எட்த்துல எட்த்துன் போய் குட்த்துட்டோன்னா அவுங்க அதுலர்ந்து செக்கு எண்ண வீயு அந்த மிச்ச அதோட புண்ணாக் குன் சொல்வாங்க அது அது வீய சொல்ல அத எடுத் து வெச்சிப்பாங்க அது வந்து மாட்டுக் போட்டா மாட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தி அது நல்லா சாப்ட்டுச்சுன்னா அது மாடு ஆ மாட்டுக்கு தீவனோ மாரி ஆய்ர்ச்சு அது அது சாப்ட்டு அந்த மாடுங்க நல்லா பால் குடுக்க ஆரம்பிக்குங்க அப்போ அந்த கால்த்துல்லா அப்டி தா தோழி எதுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ப அது வந்து ம் ம் அப்டிதா பண்ணுவாங்க தோழி ஊர் நாட்லெல்லா அப்டிதா பண்வாங்க எங் ஊ எதுவு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவுங்க எல்லாத்திலிமே அத வந்து உபயோகப்பட் த்துணுன்னே நெனைப்பாங்க இப்ப அங்க புள்யா மரோ இருக்கு புள்யா மரோ குழுக்குவாங்க நாங்க பொறுக்கி பொறுக்கி வெப்போ அது ஒரு மூட்ட ஃபுல்லா ஆய்ட்ட பெறகு அதோட தோல உர்ச்சிடுவோ உர்ச்சி குட்த்தன்னா அவுங்க நெசுக்குவாங்க அத நெருக்கி நெருக்கி கொட்ட எடுப்பாங்க சுத்தி வெச்சி கு த்தி சுத்தி வெச்சி கல்ல வெச்சி அச்சு அச்சு நாங்களு அது ஹெல்ப் பண்ணுவோ
கிராமத்துல என்ன ஃப் ஃபேமஸ்ஸு
ஆ ஆமாங் தோழி அந்த புள்யாங்கொட்ட அதுலர்ந்த் தா புளியெடுப்பாங்க நறைய அப்டிதா தோழி எதுமே அவுங்க எந்த மரத்தைமே விட மாட்டாங்க
எல்லா மரத்திலியு ஆ ஆ கேள்விப்பட்ருக்கே தொட்ட உடனே மூடிரு அப்டின் சொல்லுவாங்ளே அதுவா
ஆஆ தொட்டாச்சிலிங்கி இல்ல கிச்சிலிக்கா மரோனு சொல்லுவாங்களே கிச்சிலிக்கா மரோ
இல்லயே தோழி கேள்விப்பட்டதில்லயே
இப்ப ஆரஞ்சு மாரி தோழி ஆரேஞ்சு எப்டி இருக்கு
ஆ
அந்த மாரியே இருக்கு அது ஆனா புளிப்பா இருக்கு அது ரொம்ப நார் த்தங்கா சொல்லுவாங்க இல்லனா அது
ஓஹோ
ம் அது வந்து கிச்சலிக்கான் நாங்க சொல்லுவோ அது ஒரு ஒரே மரம் இருக்கு தோழி அந்த அந்த மரத்துல அவ்ளோ காய்கு அது எல்லா எப்ப ச்சுன்னு வந்து எங்க ஆயா அரிஞ்சு ஊருக்கா செஞ்சிடு அவ்ளோ அருமையா இருக்கு அந்த ஊருக்கா
கேக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு கண்டிப்பா போகணு போல இப்போவே போகணு போல ஆசையா இருக்கு
ஸ் போயிட்டு வாங்க தோழி போய் வந்தீங்கன்னா அங்க நல்லா இருக்
சொந்தக்காரங்க இருந்தா தானே அங்க போ முடியு எல்லாரு இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க எங்க இருந்து
ம் யார் தோழி இப்பல்லா கிராம பக்க போறாங்க அங்க ஒண்ணு இல்ல என்னன்னா அர்ஜென்டுக்கு எங்கேயு எந்த பொருளு கிடைக்காது எது இருந்தாலு நகர த்துக்கு தா வந்து வாங்கணு னுவோ அந்த மாரி சுச்சுவேஷன் அங்கல்லா அதுதா ஒரு இஷ்யுவே டி வேற எதுவு இல்ல தோழி நல்லா நிம்மதியா ரிலாக்ஸிங்கா இருக்கலா
ஆமா இப்போ நம்ம பாருங்க எங்கயாது போணுனா ஒண்ணுக்கு அஞ்சு பூட்டு போட்டுட் போனு அதுவே கிராமத் த்துல இருந்தாங்கன்னா ஒரு பூட்டு போட்டாலே போது போயிட்டு வந்துர்லா அதுவு போடக் கூட தேவை இல்ல
ம் பாத்துக்கங்க பக்கத்துலனு சொல்ட்டு போனா கூட அவங்க பாத்துன்னு இருப்பாங்க அதெல்லா ஒண்ணுமே இல்ல தோழி அங்கல்லா அங்கலா எந்த திரு திருட்டு பயம் கூட நம்ம சொல்ல வேணா
ஏனா சில பேர் வந்து நல்ல விதமா இருப்பாங்க சில பேர் மட்டுந்தா சண்ட போட்டுட்டு அப்டி இரு
ஆமா ஆமா ம்
ம்
அது தா தோழி இப்பல்லா நகரத்த விட அது கிராமத்து பக்கமே போய்லாமான்னு தோணுது ஆனா இங்கதா படிப்பு கொழந்தைங்களுக்கு இருக்கேன்னு நம்ப இருக்க வேண்டிதா இருக்கு வேற எதுவு இல்ல அங்க படிப்பு வசதி அவ்ளோ இல்ல இருந்துச்சுன்னா நம்ம அங்க இருக்கலா
க வேண்டியதா இருக்கு நம்
ம் ம் ஆமா தோழி
பசங்களுக்காகவே ஒன்னு
எல்லா பசங்களுக்காக தான ஆ தோழி எப்பயாவது போவே நானு இப்பதா போற்தில்ல தோழி அவ்வளவு பசங்க பெருசாயிடுறாங்க எங்கயு போ முல் ல கரெட்டா இருக்கு தோழி இருங்க தோழி இங்க கூப்படுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வரே நா அப்புற கூப்டவா ஆ ஓகே தோ